ஹலோ
ஹலோ
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கங்க கொழந்தைகலா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கங்க
வீட்டு வேலையா முடிச் ஆ சாப்ட்டாச்சுங்க வீட்டு வேலையலா முடிஞ்சுதுங்ளா
ஆ முடிஞ்ச்சீங்க
சேரி சேரிங்க
நீங்க எங்க ரொம்ப நாள் ஃபோன் பண்லங்க
ஆமாங்க எங்க தோட்டத்துக்கு போய்ட்டுங்க அதனாலதாங்க ஃபோன் பண்ண முடியல
ம் தோட்டத்துல என்ன வேலங்க
தோட்டத்துல இப்ப தக்காளி வச்சிருக்குங்க தக்காளி மொளகா அப்பறோ பீர்க்கங்கா பாவக்கா பொடலங்காய் இதெல்லா போட்டிருக்குங்க அப்பறோ தென்ன மரோ வாழ எல்லாமே வச்சிருக்கங்க ஆன ஆனா என்னங்க மழதாங்க இல்ல
அப்ப தண்ணிக்கு என்ன பண்றீங்க
தண்ணிக்கு தாங்க ரொம்ப கஷ்டோ ஃபர்ஸ்ட்ட் கெணத்து தண்ணி தாங்க விட்டுட்டு இருந்தே எல்லாத்துக்குமே அப்பறோ மழ வர சமயத்துல மழ வர்துனால போர் தண்ணி பயன்படுத்திட்டு இருந்தோ இப்ப வந்து போர் தண்ணியுமே ரொம்ப குறைவா இருக்குதுங்க அதுதாங்க என்ன பண்றேனே தெர்லா இப்ப பா மழ வர காலோதா மழ வந்துருச்சுன்னா பரவால்லைங்க மழ வல்லின்னா ரொம்ப கஷ்டங்க இன்னொரு போரு தா போடலான்ட்டு இருக்குங்க என்ன பண்றனே தெரியிலிங்க
என்ன போர் போட்டாலு வந்து பாாரத்தீங்கன்னா நம்ம ம் நீர்ப்பாசனத்துக்காக பயன் பயன்படுற ஏரி கெணறு அந்த வசதி நீர் அந்த இதுல வர்ற கெடைக்கிற நீர் வசதி மாதிரி இருக்காது இல்லைங்க போர்ல
ஆனா வேற வழி இல்லலைங்கங்க நம்ம வந்து எல்லா பயிர்களு வச்சுட்டோ எப்பவுமே மழய நம்பிதா வைப்போ இப்போ மழ வரபோது அந்த தண்ணி இது மழ தண்ணி வருபோது இந்த தண்ணியு வி ட்டோம்னா நம்மளுக்கு கரெகா இருக்கு என்னங்க இந்த செடிகளுகெல்லா வந்து உங்களுக்கு அதிகமா தேவ ப்படாதுன்னு பாருங்களே வாழ வச்சிருக்கோங்க வாழைக்கு ரொம்ப தண்ணி தேவப்படுங்க அப்றோ தென்ன மரத்துக்கு வந்து உங்களுக்கு தண்ணி எப்பவுமே விட்டாகணு எந்த செடிக்கு விட்டாலு விக்காடியு அதுக்கு விட்டே ஆகணுங்க ஏன்னா பெரிய மரோ இல்லங்க அது தண்ணி அதிகமா தேவப்படு அதனால அதுக்கு தண்ணி விட்டே ஆகணுங்க அதுதாங்க என்ன பண்றதுன்னு தெர்ல தென்ன மரோ மட்டு இருந்துச்சுன்னா தண்ணி அளவு வந்திருக்கு இல்ன்னா இந்த செடிகள் மட்டு வச்சிருந்தோம்னா தண்ணி அள வந்திருக்கு எல்லாமே சேத்தி வச்சுதாங்க நாங்க இப்ப மாட்டிக்கிட்டோங்க என்ன பண்றனே தெரியிலீங்க
ஆமாங்க நாங்களு நெல்லு விதச்சிருக்கோ நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாத்து போட்டிருந்தோங்க நாத்து போட்றதுக்கு தண்ணி நெறைய விடணு நாத்து போட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு நாத்து புடுங்கி வச்சிருந்தோ அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அந்த நாத்து நடவு நட்டோ நடவு நட்டதுக்கு தண்ணி விடணு அ நடவு நட்டு நடவு நட்டு ஒரு வாரோ கழிச்சு பாத்தீங்கன்னா களஎடுக்கணுங்க இல்லாட்டினா அந்த நெல்லங் நெல்ல நாத்த சுத் தியு நெறைய கல வந்துடு கலன்னா உங்களுக்கு தெரியு தானங்க
ஆ தெரியங்க எல்லாத்துக்குமே கல வருந்தாங்க இப்ப நாங்க தக்காளி நாத்து விட்டு இப்ப ஒரு காய் வந்துருச்சுங்க பூ வந்து காய் வந்தாச்சு இப்ப புரா கட்டிட்டு இருக்காங்க ஆள விட்டு தாங்க செஞ்சுட்டு இருக்கா புரா அந்த கம்பி கட்டுவாங்கல்லாங்க கயிறு போட்டு கட்டி கட்டி மேல பந்தல் மாரி போட்டுங்க கம்பியில இழுத்து கட்டிட்டு இருக்காங்க ஆனா தக்காளி வந்து உங்களுக்கு லாபோனு சொல்ல முடியாது நஷ்டோனு சொல்ல முடியாதுங்க உருல அத ஜாக்பட்டு மாரிதாங்க லாட்டரி சீட்டு எப்டி அது உ உழுகுது அந்த மாரிதா ஏன்னா சில சமயோ வந்து வில ஜாஸ்தியா இருந்த நம்மளுக்கு லாபோ கெடைக்கு சில சமயோ சுத்தமாவே எதுவுமே இருக்காது காட்டுலயே காய பொறிக்காம அப்டியே காட்டோட விட்டுருவோ நஷ்டோதாங்க ரொம்பமே ஆகு
தக்காளி விலையேங்க
ஆமாங்க
இஸ் ஆனா தக்காளி வில அதிகமா தானேங்க இருக்கு
ஆமாங்க இந்த வர்ஷோ வந்து தக்காளி வில குறையவே இல்லைங்க இப்ப நம்ம நம்மளே கடையில் வாங்கிறோம்னா நாங்க வைக் முதல் வைக்கலீங்க இப்பதா வச்சிருக்கோ இன்னு இப்போ பறிக்க ஆரம்பிக்கல இப்பதா காய் வந்து பிஞ்சு வந்துருக்கு ஆனா நாங்க இப்ப கடையில தா வாங்கிட்டுக்கு தக்காளி வேல ஜாஸ்தியாதாங்க இருக்குது குறையவே இல்ல அதனாலதா வச்சா நம்மளுக்கு லாபம் கெடைக்குன்னு சொல்லி வச்சிருக்கோ ஆனா என்னங்க நாங்க வச்சோ எங்க பக்கத்து தோட்டத்துல இங்க எல்லாருமே பக்கத்துல எல்லாருமே வச்சிருக் காங்க அப்ப எல்லாருமே வைக்கும்போது தக்காளியோட சாகுபடி அதிகமாககு போது உங்களுக்கு வேல கொறஞ்சுரு
ம் சாகுபடி கம்மியா இருந்தாதா வந்து வெல அதிகமாகு இல்லைங்ளா
ஆமாங்க அதுக்கு நீங்க எவ்ளோ மருந்தடிக்கணுங்க களை எடுக்கணு உரம் போடணு தண்ணி உடணு அப்பற ஆட்களுக்கு வந்து வேல செய்யறாங்களங்க அவுங்களுக்கு சம்பளம் குடுக்கணு அப்ப தக்காளி வெல ஜாஸ்தியா கெடச்சதுனாத்தா நம்மளுக்கு லாபம் கெடச்சதுனாத்தா நம்ம அந்த செலவெல்லா பண்ணது போக நம்மளுக்கு லாபம் கெடைக்கிங்க சில சமயம் நம்ம போட்டத விட ரெண்டு மடங்கு ஜாஸ் த்தி நம்மளுக்கு நஷ்டந்தாங்க ஆயிருக்கு போன வர்ஷம்ல்லா எங்களுக்கு அப்டி தாங்க ஆச்சு அதனால தாங்க இந்த வர்ஷோ நாங்க போன வர்ஷத்துக்கு முந்தின வர்ஷ அப்டி ஆச்சுங்க அதனால போன வர்ஷ தக்காளி வக் கவே இல்ல யோஸ்ட்டு இந்த வர்ஷ்ந்தா வில வந்த ஒரு வருஷமாவே ஒரு ஆற ஏழு மாசமா வில ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் செரி வைக்கலானு வச்சிருக்கோ அதுவு தண்ணி வேற இல்லைங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலைங்க
நாங்க நெல்லு தாங்க வச்சிருக்கோ தக்காளி வைக்கல நெல்லு தா வச்சுருக்கோ தண்ணி எ நாத்து நட்டு ஒரு வார ஆச்சு களை எடுக்கணுங்க இல்லாட்டீனா அந்த கள வந்து நெல்லல்லா அழிச்சிரு அப்பற நெல்லு வராது அதனால களை எடுத்துட்டு அதுக்கு கொஞ்ச உரல்லா தெளிச்சிருக்கோங்க உர தெளிச்சாது உரந் தெளிச்சாதா கொஞ்ச வந்து பாத்தீங்கன்னா முன்னையெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆ நாத்து இதா இருந்தது நெல்லு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹைபிரட் நெல்லு ஐபெரட் நெல்லுங்கும் போது கொஞ்ச சீக்கிரமே மூணு மாசத்துலேயே சாகுபடி பண்ற மாதிரிங்க
ஓ அப்டிங்களா அது நீர்ப்பாசன வசதில்லா இருக்காங்ளா டேம் தண்ணி எதுல்லா உங்களுக்கு ஏதாச்சு வருதுங்ளா
ஆ இல்லங்க மழைய பாத்ததுதா ப பக்கத்துல ஒரு கெணறு இருக்கு அந்த கெணத் துலையு கொஞ்ச தண்ணி கம்மியாதா இருக்கு இருந்தாலு இந்த நெல்லு சாகுபடிக்கி போதுங்க எங்கங்க இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா மழை பேய் மழை பெய்ய வேண்டிய காலகட்டத் துல பேய மாட்டேக்கிது பேய்றத வெயில் காலோ இந்த மாரி காலகட்டத்துல தா வந்து பாத்தீங்கன்னா மழ பெய்யுது அப் டி மாரி மாரி மழ பெய்யறதுனால பாத்தீங்கன்னா விவசாய ரொம்ப பாதிக்குதுங்க
ஆமாங்க எங்களுக்கு கூட தென்ன மரத்துக்கு நாங்க சொட்டு நீீர் போட்டிருக்கோ சொட்டு நீர் போட்டே பத்த மாட்டேங்குதுங்க ஆனா உங்களுக்கு நெற்பயிர்க்கல்லா ரொம்ப தண்ணி வேணுங்க அதெல்லா தண்ணி வந்து அதிகமானாலு கஷ் டோந்த அதுக்கு தண்ணி இல்லைனாலு ரொம்ப கஷ்டோ எங்க தென்ன மரமாது ஒரளவுக் தண்ணி இல்லைன்னா கொஞ்ச தாங்குங்க அது ஆனா நெல் அழுக்குல தண்ணி இல்லைனா ரொம்ப கஷ்டங்க அது எப்பமே தண்ணி இருந்துட்டே இருக்கணும்ல உங்களுக்கு
ஆமங்க ஆ அந்த வயல நெல்லு நாத்துல வந்து பாத்தீங்கனா ஒரளவுக்கு தண்ணி நின்னுக்கிட்டே இருக்கணு அப்பதா வந்து நெல் பயிரு நல்லா வளரு அதே மாரி இந்த வானம் பாத்த பூமின்றதுனால மழை மழ வருது அந்த நெல்லு நடு நாத்து நடுங்கு நெல்லு நாத்து நடும்போது வந்து பாத்தீங்கனா மழ வரமாட்டிக்குது அப்ப வந்து நாங்க வந்து ஏ எப்டியாவ்து தண்ணிய ரெடி பண்ணி தண்ணி விட்டர்றோ அதே வந்து அறுவட சமயத்துல பாத்தீங்கனா மழ வந்துருது அப்ப பாத்தீங்கனா நெற்பயிருலா மழையில நனஞ்சுச்சுனா நெற்பயிரு வீணா போயிரு இப்டி மாறி மாறி மழ வர்றதுனால விவசாயிகள்லா ரொம்ப கஷ்டப்பட்றாங்க விவசாயிகளுக்கு ரொம்பவும் மாம் பாதிப்பா பாதிப்பு வருது
ஆமாங்க நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டு தா நானு நீ இதுல செய்தில கேப்பங்க இங்க மழ அதிகமா பேஞ்சனால நெற்பயிர்கள் எல்லா தண்ணில அடிச்சிட்டு போயிடுச்சு அப்பற மழக்கா சில சமயம் பாத்தீனா மழ இல்லாதனால நெற்பயிர்கள்ல வறண்டு போச்சு அப்டின் சொல்லி கேட்ருக்கோ எங்களதாவ்து வந்து உங்களுக்கு ஓ தண்ணி இல்லைனா கொஞ்ச நாளைக்கு தென்ன மரங்களா தாங்கு வாழ மர மத்ததெல்லா தாங்காட்டியு தென்ன மர வந்து தாங்குங்க ஆனா உங்களுது நெல்லுலா தண்ணி இல்லைனா ஒரே இதுல முடிஞ்சிரு எல்லாமே
ஆமாங்க
வேறவெது வெக்கலைங்க நீங்க நெல் மட்டுந்தா வச்சிருக்கீங்க அது ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு டைம் தான வெப் ப்பாங்க அதுல
ஆ இல்லங்க வருச வரசத்துக்கு மூணு டைம் இல்ல முன்னைலா பாத்தீங்கனா ரெ வருசத்துக்கு ரெண்டு டைம் அறுவட பண்ணுவாங்கங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க இப்ப ஆடி மாச வந்து அறுவடங்கெ நெல்லு நெற்பயிர்லா இப்ப ஆடி மாச த்துல அறுவட பண்ணுவாங்க ஆடிப்பட்ட தேடி கெடைக்குன் சொல்லுவாங்க பழமொழியே இருக்குங்ள
அப்ப தை மாச இன்னொரு அறுவடைங்ளா
இங்க
இந்த பொங்கலுக்கு அறுவட பண்ணி பொங்கல் வெக்கிறது அப்பதாங்க
போரு அறுவடைங்க அதா கொஞ் நெல் வந்து பாத்தீங்கனா வரசத்துக்கு ரெண்டு முற பயிர் பண்ணலா
ஓ சேரி சேரிங்க அப்டிதா பண்ணணு நாங்க தென்ன மர வெச்சிருக்கங்க அது வந்து உங்களுக்கு அதுக்கு தண்ணி வந்து இந்த வருஷ ரொம்ப மழ பேஞ்சதுனா அடுத்த வருஷ நெறையா தேங்கா வருங்க இப்ப மழ இல்லைன் வச்சுக்குங்க அடுத்த வருஷ தேங்காயு கொறைஞ்சிரு மரமெல்லா அப்டி உடனே காயாதுங்க கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா காஞ்சிரு தண்ணி தாங்க மழதாங்க ரொம்ப முக்கிய மழ இல்லைனா எதுமே பண்ண முடியாதுங்க சொட்டு நீர் போட்டே எங்களுக்கு பத்த மாட்டிங்குதுனா வாய்க்கால் தண்ணியெல்லா இருந்துச்சுனா வாய்க்கால்ல மொதலெல்லா வாய்க்காத்தண்ணிய வெட்டியுட் டு பாத்தில வுடுவாங்களங்க அந்த மாரி வந்து சுத்தமாவே தண்ணி பத்தாதுங்க
ஆமாங்க அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கனனா இந்த இந்த மாதிரியு தண்ணி பற்றாக்குறையினால விவசாயம் பாதிக்கு இந்த விவசாயம் பாதிக்கிறதுனால பாத்தீங்கனா விலைவாசிகல்லா கடுமையா உயரத்துள்ள அதனால பொதுமக் கள் தா ரொம்ப அதாவது ஆ கொஞ்சோ வசதியா இருக்கவங்களு முன்னேறிடுறாங்க நடுத்தர மக்களு முன்னேறிறாங்க அதுக் கொஞ்சோ கீழ் மட்டத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுனாலன மெயின் பிரச்சன வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி தா தண்ணி இல்லாததுனால தா விவசாயம் பாதிக்குது விவ சாயம் இல்லாததுனால மக்கள் அ கிராமத்துல உள்ள மக்கள்ல்லா நெறைய பேர் ரொம்ப பாதிக்கிறாங்கங்க
ஆமாங்க விவசாயம் பண்ணா விவசாயிகளுக்கு என்னங்க லாபோ நம்ம விவசாயம் பண்றவங்க கொறஞ்ச வெலைக்கு வாங்கிட்டு போயி மக்கள்கிட்ட அதிகமான வெலைக்கு விக்கிறாங்க அந்த எடையில வாங்கி வக்கிறவங்களுக்கு தாங்க எப்பவுமே லாபம் விவசாயிகளுக்கு எப்பவுமே லாபமே இல்லைங்க நம்ம கஷ்டப்பட்டு விளைவிக்கிற பொருளுக்கு சரியான விலையே கிடைக்கிறது இல்லைங்க ஆனா நம்ம வந்து அத்தன பொருளையு எங்க கொடுக்க முடியும் நம்ம கொண்டி மக்கள்கிட்ட நேரடியா கொடுக்கவு முடியாது அதுவும் ஒத்து வராது அப்ப இவங்களுக்கு குடுத்தாகணும் நம்மகிட்ட ரொம்ப கம்மியான வெலைக்கு எடுத்து இடைத்தரகர்கள் தாங்க நல்லாருக்குறாங்க
ஆமாங்க
செரிங்க நா ஒ ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூப்பற்றங்க
ஆ செரிங்க